ஆ கால் வர்ல எனக்கு நா கால் பண்ண வ ம் ம் ம் ம் ஆ கேக்குது கேக்குது ஆ அதா வேற ஒன்னுல்ல அப்றோ உங்க சொல்லுங் சொல்லுங்க சொல்லுங்க
சா இப்ப சாப்புட போயிட்டு வன்ட்டீங்ளா ச இப்ப போனுமா இதுக் மேலதா
இதுக்கப்பறந்தா போனு இல்லயா இல்ல நா இனி இங்க ஆர்டர் பண்ணி பண்ண குடுப்பாங்க ஒன்னு பிரச்சனல்ல சாப்பாடு பிரச்சன இல்ல சாப்பாடு லா பிரச்சன இல்ல இங்க ம் நீங்க சாப்டீங்களா? நீங்க சாப்டீங்ளா ஹலோ கேக்குதா கேக்குதா ஹலோ
ஆ
ஆ கேக்குதா ஆ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது ப்ரோ ஆ கேக்குது கேக் க்ளியரா கே ஆ இதுக்கு மேல் தா ப்ரோ இப்ப பீட்டிய உங்க கூப்டாங்க செரி இந்த ஃபோன் கொஞ்சோ வ ஒர்க் முடிச்சுட்டு போய் இப் சாப்
ம் ம் ம் ம் ம்
உங்ளுக் ஸ்போர்ட்ஸ்னா என்ன இன் எதுல இன்ட்ரெஸ்ட் எதுல வெ என்ன வெளாடுவீங்க அப்பபோ
இல்லங்க அது நா அதெல்லா போ நா எ பசங் கூடலா ஓடியாடி வெளாண்டது கெடையாது என்னா பண்ண சொ இந்த வயசுக்கு அப்றோ ஓடி
செரி செரி அந்த டைம்ல நீங்க அந்த டைம்லலா கொஞ்சோ
எல்லாரு அப்டிதா கிரிக்கெட்தா எல்லா அப்ப டைம்லதா கிரிக்கெட் தாங்க எல்லாரு மாரி பண்ணாணு கிரிக்கெட் தா கிரிக்கெட்தாங் எங்ளுக் ஸ்போர்ட்ஸ்னா கிரிக்கெடுனுவாங்க அந்த மாரி ஆ இன்னு அந்த இதுலா மாறல ஸ்போர்ட்ஸ்னா என்ன கிரிக்கெட் தா வேற ஒன்னு தெரியாது அப்டி இருந்தவங்கதா ம் இப்பதா வந்து அதெல்லா கொஞ்சோ கொஞ்சோ மாறிட்ருக்கு
ஸ்டேடியம் குள்ள போய்ருக்கிங்ளா
அந்த அளவுக்குல்லா இல்லங்க அப்புல்லா பாக்கல்லா போனது இல்லங்க நம்ம ஞாயிறு என்னன்னா என் ப்ராப்ளம் என்னன்னா நா சீக்கிரம் என்ன காலேஜ் முடிச்ச அடுத்த ஒன் மந்த்லே வேலைக்கி ஆரம்பிச்சுடாங்க எனக்கு அதுட் எனக் எந்த டைமுன்னா காஸ் காலேஜ்ஜோட முடிஞ்சு போச்சு
இந்த டுவெண்டி இயர்ஸ்ல எப்பவுமே பெரி பெரிய ஒரு லாங் கேப் எடுத் த்ததே இல்லயா நீங்க
லாங் கேப்னா என்ன புரில
ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் இது ட் டைமு வே
கெடையவே கெடையாது நா நா நா நா வந்து நா நா முடுச்சு காலேஜ் முடுச்சு ஃபிஃப்டீன் டேஸ்ல வேலைக்கு போயிட்ட இங்கதா ஏர்டல்லுக்கு வேலைக்கு போன நானு ஏர்செல் ஏர்சல் சிம் விக்க போனங்க தனியா வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி நா வந் து ஏர் செல் சிம் வித்துட்டு இருந்த நானு அப்பல்லா சிம் விக்குறது பெரிய வேல ஏர் செல் சிம் வித்துட்டு இருந்த எத்தன நாள் பதினஞ்சு நாள்ல காலேஜ் முடுச்சு பதினஞ்சு நாள்ல ஏர் செல் சிம் வித்துட்டு இருந்த அப்புறோமேட் விட்டு வந்து ஒரு மில்ல வேல பாத்த நானு ஸ்பின்னிங் மில்ல அதுக்கப்புறோ வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடையில வேல பாத்த எலக்ட்ரிக்கல் கடையில
ஓகே ஓகே ஃப்ரோ
டிவி காடையில வேல பாத்த அதுக்கப்புறோ வந்து அப்புறோ இங்க வந் து வந்து கம்பெனில ஜாயின் பண்ணி இப்புடிதா என்னோடது நீங்க அந்த கோடிங் சொல்றீங்கள இதுல நீங்க சாஃப்ட் வேர் இதான அதான பண்றீங்க
ஆமா
அது வந்து என்ன சி சி சி பிளஸ் பிளஸ் அதுல பண்ணுவீங்களா ஜவால்லா இருக்குல அதுல பண்ணுவீங்களா எப்டி இருக்கு
நானா புரோகுராமிங் இல்லையா
புரோகுராமிங்ள
நா வந்து டாட் நெட்டு
டாட் நெட்னு ஒரு இது இருக்
ஆமா இந்த பைத்தானு அந்த டாட் நெட் ரெண்டுமே யூஸ் பண்ணுவோ கிளைண்ட்டு வந்து பொறுத் து அவங்கக்கு ரெக்கொயர்மெண்ட் பேஸ் பண்ணி நீ நம்ம எத யூஸ் பண்ணோ அவங்களுக்கு எப்டின்றத பொறுத்து அத யூஸ் பண்ணுவோ
சேரி இந்த கோடிங்க வெச்சு ஆ இந்த கோடிங்க வெச் சு எத டெவலப் பண்ணுவீங்க
அப் அப்ளிகேஷன்
அப்ளிகேஷன்னா எப்புடி ம் ம் ம் ம் ம் ம் அத டெவலப் பண்ணி கஸ்டமருக்கு குடுத்துருவீங்க அப்டியே ம் ம் ம் இதுக்கு இந்த நீங்க சொல்ற இந்த டாட் நெட் அத வெச்சு இப்ப புரோகுராம் எழுதுவீங்க அப்டிதான
ஆமா இப்ப பைத் தானு எப்டி சி பிளஸ்ஸு எஸ் டி எம் எல் அதெல்லாமே ஒரு பேசிக் லெவல் புரோகுராம் இல்லையாங்க ஜோ இது வந்து அதுக்கு மேல எழுதப்பட் இந்த ஒரு டா லேங்குவேஜ்தா டாட் நெட் பைத்தான்ல நம்ப வந்து இத சொல்லுவாங்க இல்லையா மத்த லாங் வேஜ்ல வந்து ஆயிரோ லைன்ஸ் எழுதுவோ பைத்தான்ல வந்து முன்னூறு லேங் லிஸ்ல்ல முடிச்சல்லா சிம்பிளா அந்த மாரி இது ப பட் ஆன செக்குரிட்டி பாப்போ பா பஸ்காக நம்ம வந்து எதோ யூஸ் பண்றோ எதோ கிளைண்ட் வந்து விரும்புறாங்க அந்த மாரி பாத்து நம்ம யூஸ் பண்ணோ
அப்ப இது கோர்ஸ் படிப்பீங்க அப்பிடிதான
ஆமாம்மா இது காலேஜ்ல நம்ம படிச்சது பேசிக்கா பா பண்ணுவோ அதுக்கப்புறமா அடிஷனலா சில பேர் கோர்ஸ் படிக்க மாட்டாங்க ஒர்க் நம்ம போறோ இல்லையா ஜாய் பண்ணி கம்பெனில ஆமா போ ஆ அவங்க பண பண்ற ஒர்க்க பாத் த் பாத்து டே ப டே பேஸ்நஸ்ல கத்துப்பாங்க சில பேர் படிச்சி போவாங்க நம்ம நம்மோ நம் நாலு வருஷ் ப் முடிச்சப்புறோ ஒரு டூ இயர்ஸ் டூ மந்த்ஸ் மந்த் வந்து வெயிட் பண்ணுவோ ரிசல்ட்க்கு வேல தேடுற வரைக்கு சில பேர் அத வந்து அந்த டைம் யூஸ் ப்பனிங் கோர்ஸ் பண்ணுவாங்க சட்டிபிகேஷன்ஷ்ல்லா வச்சிட்டு அப்பிடி பண்ணுவாங்க அப்ப இப்பதா ஏகப்பட்ட ஆ போஸ்ட்டு பொசிஷன் வந்திருச்சி டாட்ப் பண்றப்பவே ஒன்னு ஜே டிஜிட்டல்லாப் பண்ணலா இல்லன்னா ஏதோ ஒரு நிஞ்சாக் ஷ்னு சொல்றாங் வன்ன நெஞ்சா அந்த பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணலா அ அந்த டைம்லல்ல எந்த மாரி ரெக்வர்மெண்ட் ஐ மீன் இப்போ வேலை கெட்டுக்கறாங்கன்னா என்ன மாரி எல்லா இது இருக்கு
அப்பியு இதேதாங்க அப்ப வந்து இது சா அப்போ நா வரும்போதுதா இந்தந்த சாஃப்ட்வேர் இது ரொம்ப டெவலப் ஆயிட்டு இருந் நல்லா இப்ப அப்பதா ரொம்ப பீக் க் இங்க சிடிஎஸ் அது இது நெறைய அப்போதா வந்திச்சி
ஆமா நீங்க பாக்குற போல அப் ப்ப அந்த அந்த டைம்ல நீங்க பாக்குறப்
அப்பதா என்ட்ரி ஆச்சி உள்ள ஆரம்பிச்சங்க என்ட்ரி ஆச்சி நெறையா ஸ்டாஃப் க்கரதுகுள்ள எனக்கு அந்த நா கொஞ்சோ அந்த அளவுக்கு ஃபோ இது கட்டி படிக்கிற அளவுக்குலா முட்டா இது இல்ல
ச்ச நீங்க இருக்கிறப்பவே நீங்க காலேஜ் படிக்கிறப்பவே இந்த கம்ப்யூ ட்டர் எல்லாமே இருந்துருக்குல்ல
ஆமா நா ஏங்க நா நா வந்து பிப்து படிக்கும் போதே கம் கம்யூட்டர் படுச்சீங்ளா நா நாற்பத்தஞ்சு வருஷத்கு முன்னாடியே கம்யூட்டர் ந படிச்சவ நானு அப்பயே கம்ப்யூட்டர் வந்துச்சு அப்போல்லா இருந்துச்சு கம்ப்யூட்டர்லா எல்லா அதா சொல்ல சீட்டு
இந்த குவண்டம் கம்யூட்டர் தா பஸ்டு அந்த மாதிரி அந்த குவண்ட கம்யூட்டர்ஸ் வந்து
ஆமா ஆமா இப்ப நா அதா சொல்றேல நா வந்து முடிக்கும் போட்டு வரும்போதுதா இந்த சி டி எஸ் இந்த சாஃப்
ஓகே நீங்க முடிக்கிறப்ப என்னா டெவலப்த போன் ஆண்ட்ராய்ட் பன்ஸும் வெளிய வர ஆரமிச்சிருக்கக்கு
ஆண்ட்ராய்ட் ஃபோன் கிடையாது ஆ ஆஹ நா சொல்றது ஆண்ட்ராய்ட் போன்லே உங்க சாப்ட்வேர் ஸ்டார்ட் ஆயிருச்சுல ஆண்ட்ராய்ட் போன் அதுக்கப்றோ தா நீங்க வந்து இந்த ஆமா நா நீங்க வந்து நீங்க ஆண்ட்ராய்டு கோடிங் எப்டி நீங்க கோடிங் எழுதுவீங்க இந்த ப்ராக்ராம் வெச்சு தான எழுதுவீங்க இது தான அதுக்கப்புற தா டெவலப் பண்ணதா து அதுக்கு முன்னாடி பாத்தீங்கனா இது அத ஃபஸ்டு இந்த சாஃடுவேர் கம்பெனிஸ்லா டெவலப் ஆச்சு அந்த சாஃப்ட்வேர் டெவல ஆனது அப்றோ தா அந்த செல்போன்ஸ் நெறயா ச்சு ரெண்டு ஈக்குவலா வந்துச்சு அதுக்கப்றோ தா ஆண்ட்ராய்டு வந்துச்சு நீங்க ஆண்ட்ராய்டு இந்த இது இதுனால தா வந்துச்சு நீங்க சாப்ட்வேர் கம்பெனால தா ஆண்டராய்டு டெவலப்
ஏகப்பட்ட கம்பெனிஸ் உள்ள வந்துருக்கு கரெக்டா அந்த டயத்ல அப்போ அப்ப வந்து பீக்ல இருந்து ஒங்களுக்கு தெரிஞ்சு என்ன கம்பெனிஸ் என்ன இது வந்து நல்ல பீக்ல இருச்சு அந்த
அத இன்போசிஸ் இது அது அப்ப நோக்கியா போன்ஸ் எல்லா பாத்தா நோக்கியாதா நான்ந்து டபுள் ஒன் டபுள் ஜீரோன்னு சொல்லுவாங்க கூட்டு மைக்ரோ மேக்ஸ்லா ரொம்ப அதெல்லா அதுல நோக்கியாதா ஒரு டப்பா குட்டிசெங்கல் பெரியசெங்கல்
இந்த பிளாக்பெரி போன் எல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்களா
பாத்துருக்கே யூஸ் பண்ணது இல்ல அத ஹைஹண்ட போன் சொல்லுவாங்க ஹை ஹண்டு தா ஹை ஹண்டு தா யூஸ் பண்ணுவாங்க அத அந்த அப்போ அந்த கொஞ்சோ ரிச் பீப்பல்லா வச்சு விட்டு கையில ஆட்டுவாங்க அது
ஆமா குட்டியா பட் நல்லா இருக்கும் பாக்கறதுக்கு சொல்லுவாங்க
பாக்கறதுக்கு இதாரு குட்டி குட்டி போட் த்தனா இருக்கும்
ஆமா பட் ஆனா என்னதா இருந்தாலு இந்த நோக்கியால அப்ப கொடுத்த அந்த ஒரு இது து வந்து நோக்கியோ மைக்ரோமக்ஸ்ல இப்ப எந்த போன்லியு இல்லன்ற
அப்டில்ல ஃபோனா குடுத்தா இருக்குங்க இவங்கதா நம்ம ஃபோன வச்சிருக்கது என்ன ஃபோனா அது எல்லாத்தியு எல்லா எல்லா கண்ட்ராவியு உள்ள இருக்குது இதுல ஃபோன் ஃபோன யூஸ் பண்ணா இருக்கும் அது ஆ ரெட்மி மொபைலு ஆஹா யூஸ் பண்ண
நீ
நா சேம்சங் தாங்க நார்மல் சேம்சங் சேம்சங் தா நா வந்து வி எப்பயுமே சேம்சங் தா பட்டு மத்தவங்களுக்கு எங்க அம்மா அப்பா என் ஒயஃபுக்கு எல்லாம் அடுத்தடுத்த மொபைல் வாங்கி கொடுத்துருக்க அதா ரெட்மியில நா சேம்சங் தா பட் மத்தவங்களுக்கு வந்து எல்லா வச எல்லா இதுவு வாங்கி கொடுப்பே எல்லா மேக்கும் நான் யூஸ் பண்ற சேம்சங் மட்டும் தா யூஸ் பண்ணுவே
செரி செரி அதா சேம் சேம்சங் யூசர் அதா இப்ப நா வந் து ஒரு ஒன் பிளஸ் யூசர் எப்படி நான் ஒன் பிளஸ் யூஸ் பண்ற இப்ப அது மாரி எல்லாருக்கு அதுக்கு தகுந்த மாரி இப்ப எல்லாருக்கு ஒரு ஒரு மொபைல் வந்து அதுவே புடிச்சிரு செ அவுங்களோட பிக்ஸ அந்தோ
ஆ அது செட்டா இப்ப மாத்தணும்னு நெனைக்கிற போதுனு நெனைக்கிற சேம்ச சனு இதுல வந்து பெருசா ஒன்னு எனக்கு அது ரொம்ப ஹை எண்டு இதுல்லா நம்பளுக்கு தேவ
ஆமா ஒரு பத்து வருஷோ யூஸ் பண்ணி திருப்பியும் இன்னொரு மொபைல் போனுனா கஷ்டம்
கஷ்டம் இது எனக்கு சிம்ப்ளா ஒரு எல்லாமே இருக்கணு லோ இரண்டா போதும் ரொம்ப ஹை இப்போ வீடியோ பாக்க போரோமா இல்ல கேம் கேமிங் வெளாட
ஆமா அது ஃபோனு வந்து காஸ்ட்டு அதிகமா இருக்கறது எதுக்குன்னா இந்த ஃபோன் வீடியோ கேமராக்காகதா மத்தபடி பெரிய இது இருக்காது மத்த நார்மலானா எல்லா ஃபோன்லே வந்துரு அந்த மத்த பெக்ஸ் எல்லா
நா சிக்ஸ் லவுசண்ட் பா இது கு பேட்ரி இருக்கு அவ்ளோதா அது எனக்கு வேணு கொஞ்சோ இந்த வீடியோ போட்டோ எல்லாமே இருக்கணு ரொம்ப ஹைய் ரெண்ட்டுக்கு வேணா ரொம்ப லோயர் ரெண்ட்டுக்கு வேணா நா என்னோட ரேஞ்ச்சு ஒரு பிஃப் டின் தௌசண்ட்குள்ளதா என்னோட பட்செக்ட்டு டென் டூ பிஃப்டின் தௌசண்ட் ருபீஸ் குள்ளதா எங்க ஃபோனு எப்பயுமே செலைக்ட் பண்ணுவ அது அந்த ஆஃப்பரு கிரெடிட் கார்டு ஆஃப்பரு இது இது அது ஆஃப்ர்லாம் பாத்து இந்த ஃபோன பாத்து வெச்சுப்ப ஒடனே எல்லா வாங்க மாட்ட அந்த ரோ அந்த ஓகே பிக்ஸ் பண்டனா ஃபோன அவ வந்து எப்படா அவ வந்து இதுல விடுறா எதாச் ச்ச ஆஃப்ர் விடுறா அன் பாத்துட்டே இருப்ப கிரெடிட் கார்டு ஆஃப்ர்ஸ் எதாவது விடுவா அப்போ பாத்து வாங்குவ எல்லா ஃபோனு அப்புடிதா வாங்குவ நானு
ஓகே ஓகே
சொல்லுங்க உங்க மேரேஜ் ஆயி சேரியா இந்த மாரி தானா
இல்ல ஃப்ரோ இன்னு இப்பதா இன்னு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமாதா
தேதி இப்ப இருந்து ஆரம்பிச்சாதா த்ரீ இயர்ஸ்ல முடியு
இருக்குறதா சொல்லுவாங்க ஃபேமிலி கடன் எல்லாரு சொல்ற மாரிதா நம்முழுதொன்னு புதுசு இல்ல அதெல்லா கொஞ்சோ பாத்துருங்க ஏன்னா இப்ப அவுங்கள இப்போ மேரேஜ் எல்லா பண்ணிட்டோம்னா ட்டு கடன வெச்சிட்டு நம்மளுக்கு மரியாத இல்லாம போயிடு அப்புறமா ஆமா கரெக்ட் இல்லையா இப்போ நம்ம வால வழி இல்லாம இருக்குறப்போ மத்தவங்கள கூட்டின் வந்து எக்ஸ்ட்ரா எல்லா ஒருப்
ம் ம் ம்ம் இப்பல்லா அப்டி இல்லங்க எல்லாரு சம்பாதிக்கிறாங்க எல்லா பண்றாங்கங்க இப்பல்லா எல்லா ஈக்குவல் தாங்க
நம்ம நம்ம அவங்கள வரவங்க கம்முனு இருந்தாலு ஃபேமிலி சைடுல இதெல்லா நோண்டி நொங்கு எடுத்
ம் ம் ம்
அதெல்லா பாக்கணுல்ல
உ உ
அ உ நாளைக்கு ஃப்ரீயா இருப்பீங்ளா நாளைக்கு ஏதூ ஒர்க் ஒர்க் இருக்கா
நா எப்பயுமே சிக்ஸ் ஓ கிளாக் மேலதாங்க சிக்ஸ் சிக்ஸ் தேட்டி செவனோ கிளாக் மேலா தா ஈவினிங் இன்னிக்கு லீ்வுனால இவ்ளோ நேரோ இல்லன்னா நா வ
ஆ பரவால அதா ஈவினிங் அவைளபுலா ஏனா எந்துலயும் ஃபோன் சார்ஜ் இல்ல மழ வர ஆரம்பிச்சிச்சி ச்சரி போய் சாப்டுங்க
ஆ ஓகே ஓகே பாக்கலா ஆ நைஸ் ட்டூ மீட் யூ ஆ